கேக்குதா என்னடா
ஆ குடு
ஓர தடவதா பண்றியா
ஆ
என்னா பண்றீங்க
ஆ நா வந்து சும்மாதா இருக்கே
ம் ம் அப்பறோ என்ன சாப்ட்டிங்க
நானா தோச சாப்ட்ட
ம் அடுத்து
கொழம்பு வந்து நேத்து வச்ச கறி கொழம்புதா சாப்ட்ட
ஓ எங்க வீட்லயு தோசதா
ஓ ஒய்
ஆனா அவங்க சாப்புல
ஆ
ஆனா உன்னு சாப்டுல
ஆ ஆ
தோசயா இட்லியானு தெரில எதோ ஒன்னா இருக்கு
ஓ
ம் போய் பாத்து பேசிட்ட
புரில
படுத்ருக்க நீங்க என்னா பண்றீங்க
ஆ
நீங்க என்ன பண்றீங்க
நா வந்து சும்மாதா நின்னுட்டுருக்கே பால்கனி கிட்ட
ம் ம்
நீங்க
லூனா பல்லு எறங்கிடுச்சுனு சொன்னீங்கல அது எதனா போய் ஊசி போடுங்க டி டி இஞ்ச க்ஷனு
அதுதா என்னா தெர்ல போகணு அது லைட்டா கீறிக்கிச்சு எப்டி சொல்றது அய்
கீறுனா கூட கீறுனா கூட டேஞ்சரஸ் தானே எதுக்கு நீங்க போயிட்டு போயிடு போட்டுடுங்க அப்றோ அவாய்ட் பண்ணாதிங்க அப்றோ எதனா பெருசா காட்ட போது
ம் போங்கோ கொத்துருலா அப்போ
ம் மொதல்ல யா அவ இந்த மாரி கடிக்கிறா கொசுவா இருக்கா
ம் இந்த மாரி அது ஏதாச்சும் ஒன்னு எடுத்து கடிச்சு நெனச்சாலு அத போய் நம்ம வாங்க கூடாது அப்டி வாங்னா அப்டியே ஒரு மாரி டையா
ஆ அத வந்து நீங்க சின்ன வயசுல இந்தே அத வ அதட்டி நீங்க வளத்துக்கணு ரொம்ப செல்லகுத்து செல்லொ குத்து வளத்து இப்ப இந்த மாரி வந்து நிக்குறாவோ
ஆமா ஆமா
சின்ன வ ஆ சின்ன வயசுலந்து நல்லா போட்டு பழுத்து இந்தீங்கனா அந்த மாரிலா பண்ணாது
உம் ம் நம்ளே எதிர்து கத்தோம் நம்ம திட்னா
ம் போடு நல்லா அடி அடி அடி போட்டு நல்லா வெளுத்து வாங்கிருகணு அப்றமா அமைதியாயிருக்கும் அது
ம் ம் பண்ணி இருகணு எங்களுகு வலக்க தெரில ஃபஸ்டு இது பெட்டுனால எனக்கு செரி உட்டோ பாத்தா இது நம்ளே ஏறி மேய்குது
ஆ நாலாம் வந்து லூனாவ பாத்துதா இந்த மாரிலா வளக்க கூடாதுனு முடிவு எடுத்து பண்ணனே ஸ்டார்லியே
உங்களுக்கு வந்து இந்த மாரி வளக்க கூடாதுனு ஒரு இன்ஸ்பெரேஷன் இருந்துச்சு எங்களுக்கு இல்ல நாங்க என்னா பண்றது
ம்
சரி லேப் நாலே என்ன சொல்லுவாங்கன்னா லேபு டாக்கு அமைதியா இருக்கு சமத்தா இருக்கு அப்டிதா கேள்விப்பட்டு
அது வந்து நம்மா வளக்குற விதத்த பொறுத்து இந்தம்மா வந்து ஆஹ் இப்போ அமைதிதா சும்மா சும்மாலா கத்தாது அவ்ள மாரி பண்ணாது ஆனா கோவோ வந்துசுன்னா கத் தினே இருக்கோ அதுவு கடிக்க வந்துறோ ஆனா ரெண்டு போட்டோனா போயிடோ அமைதியா
ம் ம்
அமைதியா போலனாலு அப்ப ரெண்டு போட்டனா கத்து இந்த மாரி கடிக்கிற ரொம்ப இந்த மாரிலா நடந்துகனதே கடையாது அது அதுமேல தப்பு இருந்துச்சுன்னா அமைதியா போயிடு அது
ம் இந்தா மாரி தப் பே இருந்தாலு திட்ட கூடாது அவன இல்லனா வந்து எகிரி எகிரி போய்
ஆ அதேதா அதேதா இதுவு ஆனா வந்து அவள அவ அளவுக்கு இல்ல ஆனா சும்மாவே எல்லா கொலைக்காது அவ எதானா கோவ வந்துச்சுன்னா இல்ல அத யாரா வெறுப்பு ஏத்துனா அந்த மாரினா தா கொளைக்கு அது கூட யாருன்னா விளாட வரலன்னா இல்னா அமைதியா பத்துக்கோ அது அது அதோட வேல உண்டுன்னு இருக்கு எனக்கு சோறு போடு றீங்கல்லா நா சாப்ட்டு படுக்றே அப்டிங்கூ
உம் வாக்கிங்க் எடம் புடிக்கா வாக்கின கூட்டு போங்க
ஆஹா அந்தம்மா என்ன பண்ணுவாங்கனா ஸ்ட்ரைட்டா கீழ போயிடுவாங்க கொஞ்ச கேப் கெடச்சா கூடோ அடோ லா புடிக்க மாட்டாங்கா ஸ்ரைட்டா ஆக்க்ஷன்லயே எறங்கிடுவாங்க அவுங்க அடோலா புடிக்க மாட்டாங்க
பரவால்ல அப்போ இந்த இந்ததூனே இப்ப கொஞ்ச நல்லா பழகுவார்கள் அது அந்த பர்மிஷன் குத்தா தா
ஆ ஆமா அதுல வந்து நீங்க நல்லா வளத்திருக்கீங்க அது வந்து கீழப் போகாது தொறந்தே இருந்தாலு கீழ போகாது அது மேலியே தா உக்காந்துனு இருக்கோ ஆனா இது இல்ல எப்படா தொறக்கோ அண்ணன்கா எதோ சொல்லுவாங்கலே எநேது
அண்ண எப்ப ம் ம்
ம்
அந்த மாரி பழமொழி ஓட கத தா அது
ஹாம் வந்தா அது
ஆனா இது வந்து போய் வெளில போயே ஒக்காந்துக்கோ யாருன்னா வந்தா கூட எறங்காது கீல நம்ப போன்னு சொன்னா கூட போவாது நம்ம கூட போனாதா அது போவோ
ஆ அந்த பழக்கத்த வந்து நாங்க கத்து குடுக்குறோ மத்த எல்லாமே கரெக்டா தா பண்ணுது இது மட் டு கொஞ்கோ லூஸ் ஆயிடுது இந்த விஷயத்துல மட்டு கொஞ்சோ பைத்தியமாயிடுது என்ன பண்றது
அதே மாரி நீங்க வந்து இங்க வீடு வாங்கினின்னா சார்லி அப்போ அப்போ கூட்டு வீட்டுல வெச்சிக்கலா அது அந்த மாரி சிக்கோ பண்ணா சொல்லு அதுவிட்டுடோ வந்தா கூட வந்துரோ எரங்கி திப்பு திப்பு திப்புன்னு
ம் ம் ம் வந்துரோ அவுங்க அம்மாக்கோ அதுக்கோ முட்டிக்குன்னு சாவுவோ அப்றோ வீட்ட வுட்டு தொரத்தாம உடாது அது
பழகிச்சில்லா அவ்ளோதா ஆ
அங்க வந்துச்சின்னா டெய்லியு கூட கூட்னு வந்து வெச்சுக்லா அங்கியே கொன்னாரோ கொன்னாறோ இருந்துட்டு
உம்
சார்லியு அவுங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாரி இருக்கு
கர்ட்டுதா
இப்ப அதலா ஒன்னு இல்ல வந்துருங்க சீக்கிரமா லோவ்
ஹல்லோ ஆ
சீக்கிரமா வந்தருங்க
ம் ம் ம் பாத்தாதானே அது
அல்லா அல்லா
பாக்கணு ஓகே ஆவணு அவுங்க காலி பண்ணணு
ம்
அப்போ நா இங்க பண்ணணுஇதுல்லா இருக்கே
அப்பபோ தாரால்ல இந்த ஒரெ ஒரு மாசோ அவரோ கொஞ்சோ அட்ஜஸ் பண்ணி இரு இ வந்துற ஏன்னா இந்த விடு வீடு கொஞ்சோ கரைக்கிசு கொஞ்சோ
என்ன என் என்ன அது ஓகே என்னனாலு அட்ஜஸ் பண்ணிக்கலா தண்ணி வரலனா அட்ஜஸே பண்ண முடியாது இந்த மாரி ஏரியால நீங்க வந்து அங்க இருக்கிறதனால உங்ளுக்கு தெரில இங்கர்ந்துப் பாத்தாதா உங்ளுக் தெரியு
ம்
அங்க எப்டி தண்ணில்லா மெட்ரோ வாட்டர் வருமா
ம் ஃபுல்லா இங்கப் வன்ட்டு இங்கப இந்த போர் வாட்டரே கெடையாது ஃபுல்லாவே இங்க மெட்ரோ வாட்ரு ஒன்னு மட்டுந்தா
அவுங்கோ வந்து விட்டு போயிடுவாங்களா
ஆஹ வீட்டு உள்ளளா வரமாட்டாங்க
ம்
அ ஆ நாங் பில்டிங்கு பேக் சைடு வந்து பைப் லைன் இருக்கு அந்த பைப் லைனோட அ அதுக்கு முன்னாடி வந்து இந்த மோட்டர் ரூம் ஒன்னு இருக்கு
ஓ
அந்த மோட்டர் ரூம்ல வந்து மோட்டர் ஆன் பண்ணி வெஸ்டு அதுக்கப்றம் ஒரு ஒரு பில்டிங்க்கா வந்து அந்த பைப் ஒரு டேப்ப தொறந்து வுட்டுப் போயிடுவாங்க அது மேல மொட்ட மாடில டிரம்ல ஏறிக்கு
ம்
இப்போ
இல்லேப் அப்பறோ நீ நீங்க இந்த எக்ஸ்ட்ரால் டிரம்மு வச்சீங்கன்னா உங் உங்கள உங்களுக்கு கவுர்மெண்ட் ஒரு டிரம்மு குடுத்துருக்கு அந்த டிரம்முலருந்து உங்கக் கிச்சன் டிரம்முக்கு டிரான்ஸபர் ஆயிடு அதே மாரி நீங்க ஷிப்ட் பண்ணிட்டிங்கனான உள்ளமு நிறையவே தண்ணி இர்க்கு
ஓ
ஆ ரெண் நாளைக்கி ஒரு வாட்டி தண்ணி விடு ஆனா ஒர் றாளைகி இன்னிகி வுட்டாங்கனா நாளைக் வுட மாட்டாங்க அதுக்கு மறு நாள் வுடுவாங்கே
ஓ அது வந்து அவுங் விட்றப் குவான்டிட்டிதா அதோட அதிகமாலா வந்து நம்ளால யூஸ் பண்ண முடியாது
நீ அதிகமா நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா நீங்க அதிகமா ஸ்டோர் பண்ணிக்லா அதிகமா யூஸ் பண்ணிக்லா
ம்
காலைல அஞ்சு மணிக்கு விடுவாங்க அஞ்சு அஞ்சரைக்கி இப்ப நீங்க எழந்து உங்ளுக்குத் தேவையான அளவுக்கு தண்ணினாத்தா பாய் ஹீட் லேட்ராமோதலாம் புடிச்சு வச்சுக்கிட்டிங்கனா
ம் பம்ப் வாட்டர்ல்லா அங்க இருக்குமா பம்ப்புல வந்து அடிச்சு தண்ணி யூஸ் பண்ணுவாங்ளேச்
மதுவுமே இருக்கே அது கீழ இருக்கு குடிக்க ஆ அந்த ஒரு ஒரு பில்டிங்குமே ரெண்டு ரெண்டு பம்ப் லைன் இருக்கு
ஓ வருமா அதுல தண்ணி
ம் தண்ணி வரபோ நீங்க வந்து அந்த மாத்தாக்வீங்க ஒன்னு பாத்துருப்பீங்கன் நெனைக்றே சரணா அங்க ஒன்னு இருக்கு அதா ஒர்ச்சிங்கோ அந்த பில்டிங்தா உங்குள்து
அ அ
இந்தாலு அங்கர்ந்து அடிச்சு மேலத்தூக்கிட்டு போனு
ம் ம் எத்தனாது ஃப்ளோருன் கேட்டீங்ளா நீங்க
இல்ல ங்ளுக்கேத் தெரியாது அவருக்குதா தெ எங்க அம்மாக்குந் தெரியாது அவுங்குளுக்குதா தெரியு வீடுப் பாக்கப் போம்போத்தா தெரியு நெனைக்கிறோ ய மேக் சிவம் செகண்ட் ஃபுளோர் இருந்தா ஓகே ம் கொஞ்சோ ரொம்ப கஷ்டமா செகன்டு புளோரு அது வரைக்கந்தா ஓடுவ
ஓ அதா எங்க ரொம்ப ரெண்டா மூணாவது ரெண்டாவதுன்னா எங்க அம்மாவால நடக்க முடியாது கிரவுண்ட் ப்ளோர் கூட வேண்டா ஃபஸ்ட் ப்ளோரா இருந்தா கொஞ்சோ பெட்டரு
ம்
ம் எது கெடைகிதோ நா வந்து அங்க வெயிட் பண்ணுவே அங்க நின்னிட்டு இருப்ப நல்ல பில்டிங் தானா
ஆ
ஓ ஆமா அது கொஞ்சோ அமைதியா இருக்கு ம் ம் பாத்துருக்கே பாத்துருக்கே
ஒ அங்க வந்ட்டீங்கன்னா நீங்க அப்டியே ஏ சி கொட ஏ சி கூட போட்டுக்கோங்க
ம்
மட்ராஸ்கோ
வண்டி லேயா சேரிங்க
ம் ஆ சொல்ற
ஆ ஓகே ஓகே